கேக்குதா கேக்கல ஆ கேக்குது என்ன பண்றீங்க எனக்கு கேக்கல
சும்மாதா உக்கான்ருக்க
ஓகே ஓகே அப்புறோ டீயில்லா சாப்ட்டாச்சா கேக்கல
நா டீ சாப்ட்ட நீ சாட்டியா
ஆ குச்சாச்சு
குடிக்களனா
என்ன
தம்பி ஸ்கூல் போயிட்டானா
ஆ இப்பதா அனுப்பியுட்ட இப்பதா அனுப்பியுட்டு மேல வந்த இன்னிக்கு வேற ஸ்கூல் வெக்றாங்க அவனுக்கு தோர்டு ஸ்டேண்டர்தான
ஆமா விற்ப்பாங்கதா
டுவெல்து படிக்கிற பைய அவன் ச்சி டுவெல்துன்றம் பாரு பிளஸ் ஒன் படிக்கிற பைய அவனுக்கே இன்னு சேட்டடே ஆரம்பிக்கல ஸ்கூல்லு
அதாதா ஹ சின்ன பசங்கல்லா வெக்கிறாங்க போல
தேர்ட் ஸ்டேண்டடுக்கு வெக்கிறாங்க
ஏக் கீ செல்லப் பாப்பா
ம்
அதுக்கும் பூதா
அப்படி என்ன
உக்ம் சிக்ஸ்துஸ்டேன்டடு படி
என்னது
ஸ்டேண்டர்டு ஆறாவது
அப்படியா ஸ் சிக்ஸ்த்தா சேரி சேரி அதாதா ரொம்ப இது பண்றாங்க
ம்
அந்த மாதிரி ஒரு சிக்ஸ்த் ஸ்டேண்டர்டுலிருந்து புரில
நம்ம படிக்கும்போது அது மெரில்லா இல்லன்ற
ஆமா இல்லோ ஒரு சிக்ஸ்த்து ஸ்டேண்டர்டுலிருந்து கூட ஓகேதா ஒரு பிப்த் வரைக்கு ஃப்ரீயா விட்டுட்டு ஆமா அது கஷ் கஸ்டமா இருக்குது அ அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது தம்பி மட்டு வீட்ல இருக்கா எனக்கு மட்டு ஸ்கூலு
அதேதா கொல்லங்கோடு போய்ட்டு வாங்க எல்லாரு.
ஆஹ் ரோஹித் அவ பிளஸ் ஒன் படிக்கிறா அவனுக்கு ஸ்கூல் இல்ல நா மட்டு ஸ்கூல் போணுமா இன்னைக்கு என்ன லீவ் போடான்ச்சு.
ம்
போ ன வாரமே அவங்க அப்பா ஆ வி லீவ் போட்டு ஃபோன் நோண்ட வேண்டியதுதா.
ம்
எனி டைம்
இந்த ஃபோன்தா வந்து எல்லா புள்ளையு கெடுத்து வச்சுர்க்கு.
ஆமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சூப்பரா படிப்பா. நம்ப ஹோம் ஒர்க் எழுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவனே எழுதி முடிச்சிருவா.
ம் ம்
ஆனா இப்பல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குது.
இது நம்ளா
யாரு?
மங்காத்தா
அப்பி டியா இப்பதா ஏன்ச்சாளா?
ம் ச்சுச்சா பாக்குதா புரியல
மளார்னு தூங்குனுது அதிசயந்தா.
அப்பி டியா ம்
கீழ சேரின்னு எஞ்ச்சு கொஞ்ச வேல செஞ்சே
சேரி சேரி
மம்மின்ட்டா
ம் ம் தொட்டில்லதான போட்டு போவே இல்ல
இல்லல்ல கீழதா பெட்ல போட்
சேர்ஸ் செரி ம் நல்லா தனக்கா தலக்காணி எல்லா வச்சு அணைப்பு குத்துட்டுதான போவே? இல்ல அப்டியே போட்ருவியா? இருந்தாலும் அது நான் முட்டு கொடுத்தா அது ஒரு நல்லா இருக்கும் அதுங்களுக்கு அதுக்காக சொல்றேன்
அது அங்கனமே வாங்கணும் அப்படிங்கற
புரியில
அது தலையையில் வச்சி படுக்கத்தான் வாங்கனாங்க ட்ல அது வாங்கவே இல்லைய மண்டை வேற சைடு சைடா போயிடுவ
ஆஹ் அதுக்குதான் அதுக்கு வந்து ரெண்டு டு சைடுல துணியை நல்லா மடிச்சு அதுக்கு தலையில மட்டும் நல்லா அப்படி வச்
ஆஹ் அருச்சிங்கலா அ நா நா அத புடுங்கனாவே தத்தா அது ஓடிவியான்
உம் அதை தூங்கிட்ட உனே பண்ணி விடு கேக்கல
ஆ இன்னடி
தூங்கிட்ட தூங்கிட்ட உனே அங்க துணி வச்சுட்ரு
தூங்கி வச் தூங்குபோது வெச்சு விடுவான் ஏன்ச்சனா நாலு வொத ஓத
அது ஏச்சிருக்கு பாத்து ஒண்ணும் பண்ண முடியாது தூங்க பாத்துதான் ஒரு பக்கம் திரும்ப கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சு உணும் கேக்கல எனக்கு
கேக்கல கேக்கல
அந்த தலைக்கு வைப்போல்ல மாரி நா
சேர் சேரி
உம் சேர் சேர்
உம் அப்ரோ இன்னிக்கி இன்னா டிஃபன்னு
கேக்கல
தோச
ஓகே
கூட்டு கல்லட்டக்குாரக்க உம்
உம்
மத்திதான் என்ன சேரும் ஏன் தெரியமாட்டது கடுப்பாவுத்து
ஏன் மலாட்ட எல்லாம் செய்ய மாட்டியா மலாட்ட செ நீ
தேர் போட்டுக்கல
உம்
ஹலோ
இல்ல ஆஹ்
தியா
உம்
காஞ்ச மெளகா
உம்
கல்ல
உம்
ஒரு மூணு பூண்டு
பூண்டு உம்
லைட்டா புளி வச்சு அச்சிருவோம் அது ஒரு டேஸ்டா இரு
உம் உம் சேரி சேரி
நீ எப்டிய அனுப்புவ
எனது
நீ எப்டி அரைப்பன்ன சட்னி
நான் வந்து வெங்காய சட்னி வந்து வெறும் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா மட்டும் போடுவோம் ஒண்ணுத்துல அப்பறம் இன்னொண்ணுத்துல வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு
உம் உம்
அது போடுவோன் அப்பறம் இன்னொன்னு வந்து அதே மாரி தான் வெங்காயம் தக் காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு வதக்கி
உம்
அது ஒரு மாரி அரை
ஆமா ஆமா ரெண்டுதாட்டி ரெண்டு மாதரி அரை உம்
ஆஹ் அது கூடாயேதான் நீ சொன்ன மாரி வெங்காயம் தக்காளி அதுல கொஞ்சம் வந்து உம் பொட்டுகல்ல தேங்காய் எல்லாம் போட்டு அ அது ஒரு மாரியா நல்லா இருக்கும்
பச்ச மொளகா இஞ்சி பூண் டு அது பொட்டுக்கடல சட்னி அதுவு டேஸ்ட்டா இருக்கு
ஆமா
இது நாலு வருஷோ ஆச்சுங்க வேற எதுனா சட் னி அரைக்கிறது வைக்கறதுன்னே பெருமளவு
நீ தக்காளி தொக்கு மாரில்லா செஞ்சு தொட்டுக்க மாட்டிங்ளா தோசைக்கலா?
இது சாப்பாட்டுக்குதா சாப்ட வரு அவங்க அப்பா
ஏய் தோசைக்கி இட்லிக்கல்லா நல்லா இருக்கு
நல்லாதா இருக்கு நா சாப்ட நமக்கு வீட்லலா எல்லா சாப்புடுவோ இவருக்கு அதல்லா பிடிக்காதல்ல. அ
அ அப்படியா ஏன்னா அது நல்லா இருக்கு இப்
சட்னி வந்து செஞ்சுக்கலா அதுன்னாரு. ஓ அப்புறந்தா செரி
வெங்காயமு வெங்காயோ தக்காளி உ சும்மா ஒரு நாலு பல்லு பூண்டு ரெண்டு பச்ச மொள கா மூணு காஞ்ச மொளகா போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுலயே வந்து தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்ச நேரோ கொதிக்க விட்டு ட்டு
ம்
அத எடுத்து சட்டி இருக்கல்ல பருப்பு கடையற சட்டி அதுல போட்டு அத கடைவாங்க கடையல்
ஆ அதா ஒரு எதோ வந்து க கடையல் சட்னி அது சொல்றால்ல சாம்பாரு எதோ கடப்பா சாம்பாரு எதோ சொன்னாங்க
கடப்பா சாம்பாரு ம்
தோ எங்க ஓரகத்தி கூட கட வச் சிக்கிறாங்கல்ல அவங்க சொல்லிதா நா ஒரு தடவ வச்சு குடுத்தேம் பாரு அதுல எங்க வெங்காய த்த தானே இருக்கு
ஆ
இவரு இல்ல என்ன இதுல எல்லா மெதிக் கினு கெடக்குதுன்றாரு
ஓஹோ
செரின்னு அது வைக்கறது இல்ல சேரி நம்ம ஏ வச்சு திட்டு வாங்னு நம்ப
ம் இட்லி சாம்பார் வப்பியா
சாம்பார் வப்பே தொவரம்பருப்புதாண்டி இல்ல அம்மாவதா கா வாங்க சொல்லிக்கிறே
ம் அது நீ எப்டி செய்வ
அது வந்து அதாவது கத்திரிக்கா எல்லா போட் டு
ஆமா வந்து
க்கா க பீன்ஸு
இந்த பாசி பயிறு போட மாட்டியா பாசி பருப்பு சொல்வாங்களே சின்ன சின்னதா மஞ்சக் கலர்ல இருக்குமே அது போட மாட்ட நா தொவரம் பயிறு ஒண்ணு போட்டன்னா
ம் அப்ப பாத்து இது போடுவியா
பயிறு போட்டன்னு வச்சுக்கோயே கொஞ்சமா கொஞ் சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு போட்டு
செரி
ஆ அது கூட வந்து ஒரு வெங்காயோ தக்காளி பூண்டு கத்திரிக்கா அதெல்லா போட்டு அப்டியே வேக வச்சி
ம்
எறக்கி கடஞ்சி
ம்
அடு தாளிப்புக்கு வந்து நா பெருஞ்சீரகோ போடுவே வாசனைக்காக கடு கு பெருஞ்சீரகோ ரெண்டு காஞ்ச மெளகா கிள்ளி போட்டு சின்ன வெங்காயோ இருந்துச்சுன்னா அதையு தட்டி போட்டு ஆ அத வதக்கி போட் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு ஊத்துனீனா அது ஒரு வாசனையா ஆனா அது ஒரு கொதி வரணு லைட்டா வந்தா போது அப்டியே எறக்கிட்டோம்னா நல்லா இருக்கு நீ அப்டிதான பண்ணுவ நீ எல்லாத் து ஒன்னா போடுதுன்னு இது பாத் கடைவ
ஆமா எல்லாத்தையு ஒன்னா போட்டு வேக வச்சுருவே
ஆ ஆ
அல்ச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சு எறக்கிடு
சேரி சேரி அதுவு நல்லாதா அது இ ட்லிக்கு சூப்பரா இருக்கு தோசைக்கு நல்லா இருக்கு
த்துக்கலா
ஆ ஆ
அது ஒரு டேஸ்டா இருக்கு
டீச்சர் டீச்சர்ட்ட பேசினு இருக்கற அ ஆ அதா அதா அந்த மாரில்லா வச்சா நல்லா இருக்கு
எங்க அது எப்பயாது செய்ய வேண்டியதா இருக்கு டைம் கெடைக்கமாட்டுது
ஆ ஆ
வரும்பு இது வேற இல்ல அம்மாவதா ரேஷன் கடல வாங்கி வெக்க சொல்லிக்கிறே வீட்ல இருக்குதா எடுத்துனு வரேனுருக்கறாங்க
ஆ ஆ சேரி சேரி
இன்னக்கி என்ன சமச்சே
இன்னக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான்ல அவனுக்கு வந் து குஸ்கா மாரி செஞ்சி குட்த்தே
ம் ம் ம்
ஆ வெஜிடபிள் சாதோ வந்து காய் இல்லாம கேப்பாரு அது குஸ்காதான அப்ப
ஆமா
அந்த மாரி செஞ்சு குடுத்தே
ஆமா
அந்த மாரி இதுக்கு அவுருக்கு அவுச்ச முட்டதா புடிக்கு
அது அது மேரிதா சாப்ணு முட்டயே வந்து அதுதா ஹெல்தி பசங்களுக்கு
ஆமா அவுச்சிதா சாப்பட்ணுமே
ஆமா நம்மளுந்தா அப்டிதா சாப்பட்ணு டெய்லியு ஒரு முட்ட எத்துக்கினேன்னு வச்சிக்கோ ஹெல்திதா
ஆமா
நானே பாப்பாக்காகதா எதா சாப்பறோ
சாப்டு சாப்டு நீ சாப்டு எங்க இப்பதா வ விக்குதே முட்ட வெல பாத்தியா ஆ
ட்ரூபா ஒம்போது ரூபான்றாங்கடி
ஆ மனசாட்சியே இல்லாம
ம் வெல அதிகமா இருக்கு முட்ட வாங்கறதுக்கே அந்த நெலமக்கி கொண்டு வந்து வுட்டானுங்க அந்த கச்சிகாரனுக
நெலைமையில இருக்குது
இப்போ வெலவா ஏத்தி விட்டுட்டு போயிட்டா அவ இவுரு வந்து கஷ்டப்பட்னுருக்கறாரு ப
ஆமா ஆமா அதுக்கு என்ன பண்ண முடியு